ஹலோ ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது எனக்கு கேக்குது
சரிங்க என்ன பண்றீங்க
நான் சும்மாதாங்க இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு
சரி சரிங்க
நீங்க
நானும் இப்பதான் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந் ந்தாங்க
உம்
அஹ் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் பண்ணி குடுக்கணும்
ஏன் சாப்பாடு சாப்ட மாட்டாங்களா ஸ்கூல்லேருந்து வந்து
சாப்பறாங்கள்ள ஈவ்னிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் கேட்கறாங்க
அப்டியா என்ன ஸ்னாக்ஸ் பண்ண போறீங்க
அதுதான் யோசிக்கிறேன் என்ன செய்யறது அப்டின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாவும் இருக்கணும் அவுங்களுக்கும் புடிக்கணும் ஆமா நீங்க என்ன சமையல் இன்னைக்கி
நான் இல்ல மாமியார் தான் சமைச்சாங்க
ஆஹ் ஓகே ஓகேங்க என்னா சமையல்
ஆஹ் சமையல் கீர கொழம்பு
ஆஹ் ஆஹ்
அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை
சரிங்க கீரையும் ஃபிஷ்ஷும் ஒண்ணா சாப்பட்லாமா
அஹ் குழம்பு கீர தான அது புளிச்ச கீரையோ எதோ சொல்லுவாங்க அது
அப்டியா சரி சரிங்க
லா அது ஒன்னும் இது இல்ல
ஆஹ் ஓகே ஓகேங்க எங்க வீட்ல சாம்பார் பசங்களுக்கு வந்து கேரட் ரைஸ்
உம்
எதுவுமே பசங்களுக்கு யோசிக்கறதா
கஷ்டோ ஆமா ஸ்நாக்ஸ் லன்ச்சி
ஆம்
இதெல்லா தா யோசி அதுவோ வேற அடிக்கமா இருக்கோ ஒரே மாரி செஞ்சு குடுத்தா அது வேற இருக்கு இதுல
அது ஆ அத்தா ஸ்வீட் வேற கேட்பாங்க ஸ்வீடா ஏதாது ஸ்வீட்டும் கண்டியூஸ் சா இப்போ ஒரு ஆ ஒரு நாளுக்கு அந்த நம்ப சுண்டல் அது மாதிரில்லா கொடுத்தோன்னா மறுநாள் வேற ஆல்டர்னேட்டிவா கொடுக்கணு அதே மாதிரி கொடுத்தாலு சாப்புட மாட்டேங்கிறாங்க அதுதா பெரிய டாஸ்க்கா இருக்கு உங்க ஊர் சைடு்ல என்ன சாப்பாடு ஸ்பெஷல்
எங்க ஊர் சைடுல மோஸ்ட்லி எல்லாமே ஸ்பெஷல் தா சென்னையில எல்லாமே பாப்புலர் தானே
அப்டியா ஆமா ஆமா எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்ஸு அப்டி ஃபேமஸ்ன்னு எதுவு தெரில ஆனா செஞ்சு அப்பம்பட்டு முட்ட மிட்டாய் ஃபேமஸ் ஆமா மத்தபடி மீறி இங்கயு அதே சென்னை மாதிரி இப்ப இங்கேயும் எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுச்சி
ஆ
இல்ல உங்க ஊருக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கும்ல அத்தா கேட்குறே நீங்க உங் பிரியாணி ஓகே ஓகேங்க எங்க ஊர் சைட்ல இந்த இது செய்வோ நாங்க வந்து தேங்கா சோறு மீன் கொழம்புன்னு செய்வோ தேங்கா பால் எடுத்து தேங்கா சாதம் மீன் கொழம்பு செய்வோம் அப்புறோம் ஹைதராபாத் பிரியாணி
உம்
அது மாதிரி
ஹைதராபாத் பிரியாணி கூட அவ்வளவா எங்களக் பிடிக்காது அத டேஸ்ட் பண்ணிருக்கோ அந்த டேஸ்ட் எங்களுக்கு அவ்வளவா லைக் பங்கல
அது காரமா சாப்பிடுறவங்களுக்கு செட் ஆகாது ஆமா கொழந்தைங்களுக்கு க்கு கொடு கிளாது அந்த மாதிரி
ஆஹ் அலிம் குரா அது இந்த ஈது டைம் தா சொ
ஆமா ஆனா எங்க ஊர்லல்லா அதுக் கெடைக்கல
அப்டியா இப்ப நெறைய ஆப் வந்துருச்சே போன்ல
இல்ல இந்த சைட்ல இந்த ஊர்ல இல்ல
புஷ்பாத்
ஆஹ் ஸ்பாட்டே இல்ல நாந்தா ஆன்லைன்ல பாத்து ச யூடியூப் பாத்து செஞ்சே
உம்
ஆஹ் பட்டு ரொம்ப சாப்ட முல ஒரு லிமிட் தா
அது தகட்டு ஆமா அதுல பல்லா நம்ம இது ஆட் பண்ணோம்ல ஆஹ் அதனால தகட்டு அது எங்க கூட அப்படிதான் தகட்டுதா அதெல்லா அளவா சாப்றதா அதெல்லா
சரி சரிங்க
உம்
அஹ் அப்புறோ
நீங்க யூசுவலா எந்த ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க
ஸ்கூல்லுக்கா வீட்லயா
இப்ப பசங்க வீட்டுக்கு வந்தா ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்கன் சொன்னிங்
ஆமா வீட்டுக்கு பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி போட்டு கொடுப் ஆஹ் பிரெடலயே வந்து ஸ்வீட் போடுவோல்ல பாலு எக்கு முட்ட போட்டு அது மாதிரி போடுவே பிரெட் முட்ட ஆம்லேட் வந்து காரமா அதுல பெப்பர் அஹ்ம் மெளகு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சீஸ் நடுவுல வச்சு அப்டியே மடிச்சு குடுத்துரு அந்த மாதிரி தீ அப்புற கா ஸ்நாக்ஸுக்குல்லா வந்து சுண்டல் காலயே குடுத்துடுறே அதனால சாந்திரஸ் சாயங்கால வந்தேன்னா வேற எது ஆ பொட்டோட்டோல உருளக்கிழங்குல சீஸ் பாலு
ஆஹ் சீஸ் பாலு உங்களுக்கு பண்ண தெரியுமா
ஆஹ் ரொம்ப ஈசி நம்ம கடில வாங்கறது அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்
ஆமா அது புடிக்க மாட்டிது வீட்லயு நான் ரெண்டு மூணு வதி ட்ரை பண்ணேன் ஆனா அது ஒழுங்கா வரல
ஆஹ் நல்லா இருக்கு அது நீங்க உர்ளக்கிழங்க வேக வச்சுட்டு மாவு போட்டு சீஸ் கியூப் சீஸ் வாங்கி கார்ன்ஃப்ளவர் மா ஆமா அப்புறோ உங்களுக்கு காரத்துக்கு ஏத்ததெல்லா போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு பிரட் கிராம்ஸ்ல போட்டுக்கணு
லாஸ்டா அது ரவுண்ட பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணனு செரி செரி
அந்த மாதிரி செய்வே அப்புறோ இது நம்ம ராகி பால் செய்வோல அது மாதிரி அஹ் து அதி இன்மா நூடுல்ஸே அவாய்ட் பண்ணியாச்சு
ஆமா வ்லொர்ஸ் சாப்பிட குறதுதான் இந்த மேகி
என்ன வீட்டுல இருக்கோ அது கேட் இந்த மாரி கொஞ்சோ யோசிச்சு இல்ல காலையில சுண்டல் அது மாதிரி குடுக்கலன்னா மதியான இய சாயந்தரம் வந்தா சுண்டல் செஞ்சு பீச்சு சைடுல இருக்குள்ள சுண்டல் ஆஹா பீச்சு சைடு சுண்டல் மாிரி கேரட்டு ஆஹ் ஆனியன் எல்லா போட்டு மேல வந்து மிக்ஸ் றலா எல்லா போட்டு கொடுத்தறது அதுமா ஆஹ் அந்த மாதிரி நா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது ஆஹ் ஆமா ஆ
உம் அச்சலா பசங்க
ங்க
எனக்கு ஒரே ஒரு பைய தா
அப்டியா சர் ஸ்கூல் போறாங்களா
இல்ல ஒரு வயசுதா ஆவுது
உங்க பசங்களுக்கு
அவங்க ஃபோர்த்து ஒருத்தவங்க போறா பாப்பா ஃபர்ஸ்ட்
பஸ்ட் ஸ்டாண்டர்டா குட்டி பாப்பா போல
ஆமா
உம்
அப்புறம் அம்மா வு ஆ நீங்க இதே நே டிவா இல்ல வேற ஊரா
இல்ல என் நேட்டிவ் வந்து பெங்களூரு இங்க வந்து செட்டில் ஆய் ட்டோ அப்பவோட ஒர்க் அதனால சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோ
ஓகேங்க நாங்க அந்த சின்ன வயசுல இருக்கும் போது எங்க மாமா கூட வந்திருக்கோ பேங்களூருக்கு ஆஹ் ரெண்டு தடவை தாத்தா கூட ஒரு தடவை வந்திருக்கு கோம் மாமா கூட வந்து எங்க அவங்க ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்டக்காக வந்தருக்கோ. ஆஹ் அவ்வளவுதா
நாங்க எப்பவோ வந்துட்டோ. சின்ன வயசா இருக்கு போது நாங்கல்லா எங்கள கூப்ட்டு வந்துட்டாங்க.
அதோட அவளதா எங்க தாத்தா பாட்டி எல்லாரு அங்கதா எல்லாருமே வந்துட்டாங்க சென்னைக்கு ஷ ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இன்னு கொஞ்ச கொஞ்சோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எங்க பாட்டியோட அண்ணன் தம்பி தங்கச்சில்லா பெங்களூர்ல தா
ஆஹ் ஆஹ் போத வச்சுக்கோ உம் உ. ஓகே போவீங்களா லீவுக்கலா.
இல்ல எங்கங்க போற மாரி இருக்கு. பெங்களூர்
உம் உ
இங்க அவங்க அங்க அவங்களுக்கு லீவ் கெடச்ச இங்க இவருக்கு லீவ் கிடைக்க மாட்டேங்கிது. இங்க இவருக்கு லீவ் கிடைச்சா அங்க அவங்க பிஸியா இருப்பாங்க இத இப்டியே போய்ட்டு இருக்கு
ஓகே ஓகேங்க நீங்க எந்த மாரி ஸ்நாக்ஸ் எல்லா செஞ்சு குடுப்பீங்க.
நா ஆஹ் அம்மா வீட்டுல இருக்கும் போது நெறைய ஸ்நேக்ஸ் செய்வே. இங்க வந்து இதிலிருந்து நா அவ்ளவா செயர்தில ஏன்னா வந்து நம்ம ஏதாச்சு எடாகுடம் திட்டு வுழு இதே அம்மா வீடுனா பரவால்ல நெக்ஸ்ட் டைம் டிரை பண்ணுனு சொல்லிடுவாங்க, அது கொஞ்சோ ஒரு மாரி கஷ் டமா இருக் கு வேஸ்ட் பண்ணி டோன்னா எதாத்து சொல்லுவாங்க பண்ணுவாங் ங்க அத்னால இங்க நா அவ்வளவா பண்ண மாட்டே அம்மா வீட்டுக்கு போனா நறைய செய்வ ஆமா அம்மா வீட்லல்லா நல்ல நமக்கு ஃப்ரீடமா இருக்கு நம்ம ஒண்ணு எடுத் தாலு நம்ம இத ஏ எடுக்குறன் கேக்க மாட்டாங்க நம்பள அத்னால அங்க
இல்ல கேட்டாலு வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க இங்கெ கேட்டோம்னா நீ இருக்குறத வச்சி செய்யி அப்டின்ருவாங்க
கிது வேஸ்ட்டாகு யாருமே சாப்ற யாருக்குமே புடி க்காது சொல்வாங்க
அதேதா இப்ப ஏ பைய ஏ பசங்களுக்கு ஏ ப சங்களுக்கு ஒண்ணு செய்யற்துக்காக நம்ம கேட்டோன்னா அ இவொ சாப்புர்ற இந்த ஒண்ணுக்கா காகதா நீ
இத்தன செஞ்சி ஆ அவ சாப்புர்ற ரெண்டுக்காக நா இவ்ளொவ் வேஸ்ட் பண்ட்டிங்ளான் சொல்வாங்க அம்மா வீட்ல நெறைய செய்வே மொளகா பஜ்ஜி இந்த மசால் போண்டா சாண் விஜ்ஜு பீட்ஸா ப்ரட் பீட்சான் நெறைய செய்வே
குடுப்ப சாண்ட்விஜ்லா சண்டேல செஞ்சு குடுப்ப சாண்ட்விச்
இந்த ஸ்வீட் கார்ன் ஆ அதல்லா கூட நா செஞ்சிருக்க ஸ்வீட்
அ ஆ மூமூசு அதெல்லா செஞ்சு குடுப்ப அது வீக்லி ஒன்ஸு ஆ
ஆனா இங்க நா எதுமே செய்ய மாட்ட இங்க வந்து கொஞ்ச பின்னாடியே இருப்பாங்க ஆயி நம்ம கிச்சன்ல இருக்கும்போதுதா ஆயிரத்தெட்டு வாட்டி வந்து கிச்சன்லயே பாத்துட்டு பாத்துட்டு போவாங்களா அதே ஒரு மாரி வெறுப்பா இருக்கு
போது இப்ப உங்க பைய எப்படியா இருந்தாலு நீங்க செஞ்சு குடுத் துதா ஆகணு அப்ப பாத்துக்கலா விடுங்க
அப்ப பாத்துக்கலா நம்ம காசுல நம்ம வாங்கி எவ்வளவு வேஸ்ட் பண்ணாலு யாரு கேக்க போறதில்ல அப்ப செஞ்சுக்கலான்னு விட்டுட்டே அப்டியே ஏதாச்சு சாப்டணுன் தோணுச்சு
நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைய மட்டு இருந்த வரைக்கு நறைய செஞ்சே எல்லாமே செஞ்சு ருவ இப்போ ரெண்டாவது பசங்க ரெண்டு பேரையு மேனேஜ் பண்ணனு அதனாலே கொஞ்சம் அஹ் முழு டைம் கெடைக்குமோ செஞ்சுக்கிறதா இருக்கு
ஆமா
சரிங்க உங்க பைய
ஆமா தூங்கறாரு
சரி சரிங்க சரிங்க நாளைக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வச்சிரவா ஓகேங்க பாய் ஆ பாய்